என்னடா பண்ற என்னா பண்ற
நானு இதா சும்மா காட்ல தண்ணி பாய்சுன்னுக்கிறே
ம் மாட்டுக்கா
இல்லேல்ல இந்த தட்டு அதா அன்னைக்கி சொன்னல்ல
ஆமா
அதா அது பாய்ச்சன எடோ தண்ணியாருக்குன் சொன்னாங்கன்னு சொல்ட்டு
எத்தன மாடுருக்குது
மாடுக்கு ரெண்டு மாடு
ரெண்டு மாடு குட்டி எதாருக்குதா சின்னது
அது ஒன் பெரியமாடு ஒன்னு குட்டி
ம்
ஒரு வருஷோ ஆவுது அது
ஓ
சேரி அதா தட்டுக்கு தண்ணி பாஸ்சுன்னுக்குறே
ஓ செர்டா சாட்டச்சா
சாப்புன்ணுடா நீ சாப்ட்டியா நீ என்ன பண்ணுக்குற
சும்மாதா
ம்
அப்பன்னா ம் இல்லடா ஒண்ணு சாப்புல்ல இதுக்கப்புறோ தா போய் சாப்புன்ணு
ம் சேரி சேர்
ம்
ம்
எங்கப்பா
அதா காட்லருக்கறனல
ம் ஓ காட்ல இருக்குறியா
ம்
அதுக்கப்புறோ நா இது அன்னைக்கி ஏற்காடு பயணங்கள் எப்பிடி இருந்துச்சு
அதா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான பயணோ
புரில
அது நெனச்சி பாத்தாவே பயமா இருக்குது
பயமா தான்டா இருக்கு நம்ம கொஞ்ச நெஞ்ச சவாலா சந்திச்சுட்டு வந்தோ அ போவுக்குள்ள கல்லு இழுத்துவுட்டு மண்ணு இழுத்துவுட்டு ஓட்டின்னு போய்ட்டு ரிட்டன் வரக்குள்ள பாத்தா மழ வழி தெரில
ம்
யப்பா சாமி இருட்டு இடியிது கண்ணு வேற ஒரு பக்கோ தெரியமாட்னுக்குது
கண்டிப்பா நா சத்திமா அந்த மலைலந்து எறங்கும்போது அந்த பொக கிளம்பச்ச பக்கத்துல வரும்போது பாத்துட்டு
ம்
பொகயா வருது பின்னாடி வேற அந்த டெம்போல்ல
ஆ லைட் அடிச்சது ஒரு மாரி
ஃபுல்லா டெம்போ லைட் அது
ம்
த்து அவே பாரு அது ஃப்ளாஷ் லைட் மாரி அந்த மாரி இக்குது லைட்டு
இன்னா பண்றது
பட்டு அந்த வெளிச்சந்தமே நம்ளுக்கு கண்ணு தெரில பொக
தெர்ல
ரோடே தெல்ல அதுக்கப்றோ பள்ளோ
ஆ
லைட்டு ஸ்ட்ரைட்டா போது மரத்துக்கு அவனே நம்புளுக்கு பின்னாடி இக்கிறா நா புடிக்கிற லைட்டு கீழ ஒழுங்கா தெரிய மாட்டங்குது
பள்ளோ வேற உட்ருந்தா என்னாத்துக்கு ஆவுறது யோசிச்சு பாரு
கண்டிப்பா ச அங்கந்து எப்டின்னு கட கீழ வந்தா அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபாமரு உழுந்து கெடக்குது
ம் ஆனா நம்ம நல்ல வேல மேரி நின்டுட்டோ அங்கே
ம்
ஆ ஆ டீக்கடைல நின்ட்டோ இல்லன் வையு என்னாத்துக்கு ஆறது
அவ்ளதா மழைல தா நெனஞ்சின் தா வந்துருக்கணு ஃபுல்லா
மழைல நெனஞ்சியிருந்தனா அந்த கரண்ட்டு கம்போ வேற நல்ல வேல அது எப்ப ப உழுந்துச்சுன்னே தெர்ல
கண்டிப்பா
நின்டு டீய போட்டு துணியெல்லா கழட்டி புழிஞ்சிட்டு ப்பா
அதா அந்த கடைல நல்ல வேல நின்ட்டு இந்தோ அந்தரு கட வாப்பா உள்ள வந்து நில்லுப்பா அந்த தாத்தா கூப்ட்டு நிக்க வச்ட்டாரு உள்ள
இல்லன்னா அவள்தா
இல்னா திருப்பி நம்போ ஊருக்குள்ள போயினுக்குணு எங்கடா எடோ இக்குது போய் நிக்கறதுக்குன்ட்டு
அது இல்லாம அந்த ரெண்டு அண்ணனுங்க வேற நல்ல கம்பனி இல்லன்னா நம்ப வந்து வீட்டுக்கே வந்துருக்க மாட்டோ
ம் நைட் அங்கயே ஸ்டே டவரு இல்ல ஒண்ணு இல்ல வீட்
இல்ல ஃபோன் பண்றதுக்கு வழி இல்ல
ம்
ம்
அன்னைக்கெல்லா மழ நெலமையில ஒன்னு இதாவல இரும்பல்லா வரல இப்பதா இரும்பல் வருது
அது இப்பதா ஒடம்புல ஊறிக்குது
ம்
அந்த மழ
கண்டிப்பா
ஆ சாகச ஸ்டென்டல்லா பண்ணிட்டு வந்துக்குறது
புரியல
வண்டில ஸ்டண்ட் எல்லா பண்ணிட்டு வந்துக்குறது
ம் ம் ஏனா சே அந்த ரோட்டுல கோயில் பின்னாடிக்குற ரோட்ல தா போலனுமா அதுல என்னடா அந்த அண்ணா சொன்னா பத்து நிமிஷத்துல போயிட்லாப்பான்னாறு ஆனா எட்டுனா அந்த ரோட்லய
ஒன்ர மண் நேரமா நம்ம போனது
அர மண் நேரதுக்கு மேலாச்சு அந்த ரோட்டுல மட்டு அர மண் நேரத்ல முக்கா மண் நே அந்த ரோட்டுல ஆச்சு நம்ளுக்கு
இங்கே பாதி தூரோ போயிட்டு ரிட்டன்னு வரலையா நம்ப திரும்ப
ஆ அது வேண உண்மதா ரிட்டன்னு வந்துட்டு திருப்பி அங்க கேட்டு
கேட்டுட்டு திருப்பி அதுலயே போயி பாத்த பெரிய பல்லொ வேற
ம் அது அந்து பள்ளத்துல சேர் ஃபுல்லா
ஃபுல்லா சேரு செரியான அட்வெஞ்சர்
அந்த ஊருக்கு அங்க சொன்ன பத்து நிமிஷத்துல போயிட்டுக்குலா வழி தெரிஞ்சு மழ இல்லாம இருந்ச்சுனா
ஆ அ
அதுக்கு ஃபுல்லா வலிக்கு வலிக்கு வுட்டு பொறுமையா போ வேண்டியதா இருந்ச்சு
என்ன பண்றது ஃபுல்லா சேருல்ல
ம் எவ்ளோ சேர் இந்ச்சு வலிக்கி வலிக்
ஆனா அப்டி போனதே பெருசுப்பா நம்மளுதெல்லா
அது வேணா உண்மதா
அடிசு புடிச்சு ஓட்னு போனோ பாரு
என்னடா சாமி எ வண்டி இப்டி தாங்குதா நானு நெனச்சே
ஆ
ஆனா அத்தன இது பண்ணி எங்கயு கீழே உழுவுல எழுல அது என்னவு உண்மதா
அதுக்கு வந்து பெரிய டாங்க்ஸீ கீழே உழுகல எல்லாத்துக்கு
கண்டிப்பா
உழுந்துருந்தோ ஒண்ணுமே பண்ணி இருந்துக்க முடியாது
ம்
அது நீ யோசிச்சுப் பாறே அந்த ரெண்டு அண்ணனுங்க இல்லன்னா என்னாத்துக்கு ஆகுறது
நா போன்னால அவுங்க வந்தாய்ங்கே அன்னைக்கி அவுங்க வேலைக்கு போணுதுங்கிறது கட்
இருந்துக்கிது அய்ங்க அன்னைக்கி அவுங்க வந்து அவுங்களு நம்ம கூட மழைல மாட்ணு இருந்துக்குது மழையில மாட்ணுனு இருந்துக்குது நம்ம கூட வந்து டிராவல் ஆயி வரணுனு இருந்துக்குது
கண்டிப்பா அ நம்ப்ளுது அங்கருக்கு கெளம்பும் போது சிக்ஸ் தேட்டியா நா சிக்ஸ் ஓ கிளாக் அங்கருந்து கெளம்பியிருந்தோ வெச்சுகோ நா சொல்லும் போது
ம் ம் ம்
கரெக்ட்டா அவுங்க வந்து கீழ நிக்கிறதுக்கு நாம்ளு வந்து கீழ நிக்கிறதுக்கு கரெக்டா நடக்கு ரெண்டுக்கும் ஒரே டைம் மேலருந்து கிழ வந்ட்டுப்போ
சேரி என்னவோ அன்னைக்கி அப்டி இப்டின் தப்பிச்சி கிப்பிச்சி வந்தோ ஆனா ஊருல வந்த பின்னாடி சொன்னாங்க பாத்தி ஆழ மரோ சாஞ்சிருச்சி திருப்பியு உன்னு மூணு மரோ கம்பி சாய்சிருச்சி அப்டின் சொல்லி சொன்னாங்க போஸ்டு கம்பி சாஞ்சுருச்சுப்பா போவாதீக
சொன்னது கூட எனக்கு ஷாக் ஆல்ட்றா இவரு சொன்னாருப்பாரு அந்த அண்ணனு அந்த அண்ணனுக இருந்தாங்கல்ல
போவே முடியாது
அண்ணா போவே முடியாதாணா இல்லப்ப போ எது ஏ வாரே நம்ம நாலு பேரு இருக்குறோ வண்டிய தூக்கி வெச்சி
தூக்கி வெச்சி மரத்துலருந்து தூக்கி பிடிச்சி தீ அந்தாண்ட தூக்கி எறக்கி வெச்சுக்கலா அப்டின்னாரு பாத்தியா அவரு தா வேற
தம்பி அப்பல்லா தூக்கிலா வெக்க முடியாது எப்டிப்பா தூக்கி வெப்பீங்க
நாங்க கைல தாங்க தூக்கி வெப்போ
அவ்ளு தா அதுல வந்து சும்மா
நம்ப்ளுக்கு கீற நம்பிக்க கூட இது பண்ணி விட்டராறு அவரு
இப்ப இதுல வயசான ஆங்கள் அவரு தா அங்க இருந்துகிட்டு முடியாது முடியாதுன் சொல்லி சொல்லி கன்செண்டு அந்தவல்லா போனா போ முடியாதுப்பா சேதெலா வழுக்குப்பானாரு
வண்டி போய் உட்காந்துருன் சொன்னாரு அவரு சேர் வழுக்குன்னு சொல்லிருந்தா கூட வண்டி உக்காந்துரும்ப்பா உங்களால வண்டியு ஓட்ட முடியாது
ஓட்டீனு வெளியே அந் தண் நம்பளுக்கு முன்னாடியே ஒரு அண்ண வந்தாரு ஒய்ஃப் னு அவரு எப்டி வந்துனுருப்பாரு
ஆ ஏ அவுங்க ஒய்ஃபா
ஆமா
ம் ம் நா நெனச்சே அவுங்கம்மான்ட்டு
அவுங்ளே வந்து வந்ட்டாங்க மூட் டைல வெச்சினு
ஆ மூட்டைய வெச்சினு வண்டி ஏத்தினே வந்ட்டாங்க நாம எறங்கி போறோ அவுங்க ஏறது எவ்ளோ கஷ்டோ
ஆ
ல்ல அந்த எடத்துல வந்து ஒரு பள்ளோ மட்டுந்தா இந்ச்சு
ம்
ஒரு பள்ளோ அவ்ங்ளுக்கு அது ஒருமேடு மட்டு தா
ஆனாலு ஏர்றது கஷ்டோ இல்லடா
ஏர்றது கஷ்டந்தா அதுவு இத வச்சு நீ ஏறணு
ஆ அவ்ங்க எவ்ளோ தூரோ எறங்கி நடக்குவாங்க பசங்கன்னா பரவால நம்ப எறங்கி நடந்துக்கலா எவ்ளோ தூரனாலு
ண்டு கிலோமீட்ர் டு ஆ மூன்ற கிலோ ஆமா மூணு
ஆ மூணு கிலோமீட்ருக்கு மிச்சமா இக்கு
ம்
அங்க நம்ம உன்னோ சீக்கரமாவே போயின்லா
ஆமா இன்னு கொஞ்ச் சீக்ரோ போயிருந்தன்னா நம்ம சீக்ரோ வன்ட்டுக்லா
ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பிருந்தா கூட ஆறு மணிக் கீழ வன்ட்டுக்லா
ஆறு மணிக்லா வன்ட்டுக்லா மழைக்கு மின்னயே ஆ ம்
இல்ல லா சிக்ஸ் தேர்ட்டி அவ்ளோ தா எனக்கு
நம்ளுக்கு கடெலே லேட் ஆயிருச்சு
ம்
கடெல் லேட் ஆவாதுந்தாதா நம் வன்ட்டுக்லா
கடெல கூட பத்து நிம்ஷ தா ஆச்சு பத்து நிமிஷகூட நா பேசல அஞ்சு நிம்ஷோ பேசின்ட் இந்துருப்பே அவ்ளோதா
ம்
அங்க டிராஃபிக்கா சேடா
ம்
அம்மா பண்றே பாய்
ம் சேரா
ம்